ஹலோ ஆஹ் ஆஹ் கேக்குதுங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா
என்ன பண்றீங்க
ஆ நம்ம இப்போதான் பொரியல் பண்ணலான்ட்டு அறுத்துனுக்கிறேன் காய்ங்க ம்
சரி சரிங்க மதியானம் லஞ்ச்சா
எங்க நாத்தனார் வீட்டுல இருந்து குத்துஅனுப்புரன்டாங்க செ காய் எல்லாம் இருக்கே சும்மா இருக்கே பொரியல் கொஞ்சம் பண்ணலாம் அப்படி ஏன்ட்டு
ஆமா என்னதான் காய் ஃபிரிட்ஜ்ல வச்சாலும் வீணாயிடுது
தொடர்ந்து அங்க இருந்தே போ போயிருமா இருக்கு சேரி அதுக்குல்ல பொரியிலாது கொஞ்சு செஞ்சு வேச்சா போ அப்டின் ட்டு வெஜிடபிள் ரைஸ் தான்டானங்க செரி கோவக்கா போரியல் பாவக்காப் பொரியல் மட்டு செஞ்சுக்குலா நெறைய காய் இருக்கு உம் நீங்க என்ன பண்ணீங்க
எரி வேல இருக்கு வெலைவாசி சேஸ் அதிகமா இருக்கு
ஆமா
சரிங்க சரிங்க ஆமா இங்கியு அதிகமா தாங்க இருக்கு வெண்டக்கால்லா கிலோ பத் த்து ரூவான் வித்துச்சு ட்டு ஒரு பத்து நாள் முன்னாடி இப்ப கிலோவே மோ நாற்பது ரூவான்னு விக்குது
உம் உம்
ஆம்மா
ஆம்மா
வெயில் வெயிலோட தாக்கத்துனால காய்கறி அப்டியா
உம்
செரிங்க செரிங்க உம் அப்ப காலையில என்ன சாப்பாடு தோ பூ கட்டிக்கிட்டுயிருக்கே
பூ கட்றீக்கீங்குளா
ஆமாங்க சமையில்லா காலையிலயே கோ செஞ்சு முடிஞ்சுது பசங் களுக்கு கொடுத்து விடுறதுனால உம்
காலையில டிஃபன் செய்யில நானு டிஃபன் ரொம்ப சாப்புட மாட்டேன்
அப்டியா ஏ காலையில டிஃபன நீங்க விடக்கூடாதுங்க டீ கால்ல உணவுதா உங்குளுக் முக் கியோ
உம் அது அதா அதனால் கஞ்சி குச்சேங் ஏங்கம் டைம் சேர் பலமோ பச்ச பயிறு அந்த மாரி சாப்புட்குது
உம் சரிங்க சரிங்க நீங்க இப்போ எப்டி ஒரு லைட்டா வாச்சு எதாவது எடுத்துக்கோங்க கொஞ்சோ ஃப்ரூட்ஸு.
உம் அந்த மாரிதா உம் அந்த மாரி எடுத்துக்கோங்க.
அந்த மாதிரி சரிங்க சரிங்க ஏன்னா எதுவுமே சாப்புடாம இருக்குறதுதா ரொம்ப இதாயிடோ ஏன்னா நைட்டு ஆஹ ஆஹ சரிங்க சரிங்க. எதுக்காக டயட்டுயிருக்கீங்க வெயிட் லாஸ்.
வெயிட் கொறையதா ஆமா ஆமா.
சேன்னா வெயிட். லாஸ்ஸுக்கு வந்து டயட் இருந்துகிட்டே வந்து விட்டுட்டோனா டபுள்ளா ஏறிடுல்.
ஆமா ஆமா நா அதுலா பாத்துருக்க நெறைய.
ஆமா எ. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அவங்களுயிருக்காங்க. ஆஹ அது. அதனால தெரியு. அந்த இன்டர்மினேட் பாஸ். டிங்குனு சொல்லியிருப்பாங்க இல்ல. இத்தன மணி நேரோ. அப்படினு சொல்லிட்டு அது. மேல பாஸ்டிங்ல இருக்கணு அது அது இருக்காங்க. வெற வாட்டர் மட்டும் இருக்குற. ஃபாஸ்ட்டிங் இருக்காங்க.
உம். அந்த மாதிரிலா இருந்தோ இப்ப ரொம்ப அதெல்லா ரொம்ப வைக்க முடியரதுல்ல.
ஸ்ல எவ்வளோ சொல்றாங்க. பாருங்க பயமா இருக்கு. நம்ம எல்லாமே எடுத்துக்கோங்க ஆனா அளவு வந்து. நம்ம எப்பி சாப்பிறத விட கொஞ்சோ. குறைவா எடுத்துக்கிட்டா போது.
ஃப்ரூட்ஸும் இது மட்டும் சாப்புட்டுக்குறாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறாங்க உடம்பே. அங்களுக்கு வந்து இருக்கு.
அதா அதா என்னோட சகோதரியே இருந்தாங்க. அவங்க அந்த அளவுக்கு வெயிட். கெடையாது இருந்தாலும் இருந்தாங்க. கடைசியில எங்க அப்பாக்கு. தெரிஞ்சு. அவங்க வந்து ஒரு. சிக்ஸ்டி எயிட் இருந்தாங்க
உம் நானு அவ்ளோதான் இருந்தேன்
அப்டியா அவங்க நீங்க ஆஹ் அவங்க குள்ள மா இரு ப்பாங்க ரொம்ப குள்ளம் கடையாது ஆஹ் ஹைட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது அந்த
தெரியாது இருந்தாலும் நம்ம கொஞ்ச கொறைக்லாம்
உம் உம் உம் யாராவது சொல்லி கொறை இருக்கிறீங்களா
இல்ல இல்ல அப்டின்ல அதுக்கு முன்ன நல்லா குறைஞ்சிட்டு இருந்தன் நானு அதனால இப்போ கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நீடிட்டாக்குவே
உம் உம் சரி ச அவங்க குள்ளமா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்டி தெரியுது போல அவங்களுக்கு என்ன அப்புறம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு கடசி சில ரொம்ப திட்டு அது என்ன நீ என்ன உலக அழகிக்கா போபோறீங்க ஒடம்பு பாருங்க ஒடம்பு தான் முக் கியம் அப்டின்ட்டு சொல்லி அதுனால எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் டயர்ட் இரு கக்க மாட்டாங்க எங்க அப்பா திட்டுவாங்க அப்டின்னு அவங்க வீட்டுல இருக்கும் போது இருந்து பாங்க நீங்க என்னன்ன அந்த மாதிரி டைட்ஸ் ஃபுட் எடுத்துக்கிறீங்க
நான் வந்து காலையில பச்ச பயர்ரு முளக்கேத்துவேன் அப்புறம் கருப்புகவுனி அரிசி
உம் உம் எப்டி மொள கட்டுறீங்க அதுக்கு அந்த பாக்ஸ் வாங்கிருக்கு ருக்கிங்களா
அதல்லா இல்ல அப்டே அப்ளைடாவே
உம் உம் உம் உம் உம்
நம்ம இது பண்ணும் அப்படின்றாவாசி ல்ல இல்ல நம்ம ஊற வச்சுட்டு இன்னைக்கு காலை ஊறவச்சண்ணா நைட் எத்து ஊத்தி தின்னா காலையில மொள கட்டிக்கிது
பிரிஜில வப்பீங்களா வெளியவா
என பிரிஜிலலாம் வக்கூடாது ரெண் நாள் நா கூட வெளிய நல்லாத இருக்கும்
அப்புடிங்களா சரிங்க சரிங்க
அதே போல கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல அது சாப்புடுவும் அது வந்து தூ செஞ்சு பண்ணி சாப்பிடுவோம்
அஹ் முட்டெல்லாம் எடுத்துப்பீங்களா
மட்டும் எத்துக்குது முட்ட காலையிலே
எப்டி ஃபுல் மஞ்ச கரு மட்டும் ஹான் பாயில் பண்ணி புல்லாவே சாப்புலாம் ஹான் எனா சில பேர் வந்து மஞ்சள் கரு சாப்பட மாட்
அப்ப அது வேஸ்ட் ஆச்சே சத்திருக்கு ம ஜ ஜிம் போறவங்கலா ம இருவரும் சேர்ந்தான் எத்துக்குறாங்க நான் பாத்துக்குறன்
அப்டிங்கள ஆஆஆ ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர் ஜிம் பண்றவங்க எக்சசைஸ் பண்றவங்கலா மஞ்சள் கரு சாப்ட மாட்டாங்க அப்டின்னாங்க
என்னா அது மட்டும்தான் அதனாள்
அதான் அதான் ஆஹ்ஹ்ஹ்
அந்த மாரி நெறைய அது மாரி எத்துக்கறாங்க பாத்துக்குறன் உம்
உம் உம் செரிங்க சரிங்க வேற பழங்கள் எல்லா பழங்களும் நான் இன்க்கி பீட்ரூட் உம் ம் ம் ஆஹ பீட்ரூட் பொரியல் காரக்குலம்புங்க
உம் உம்
உம்
அதுவு செரி அவங்க இவ்ளோ நேரம் செய்வோனா அங்க வந்து எதுனு வர முடியுமாங்க ஆஹ் நன்ச வேஸ்டா போவோம் பொரியல் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பண்ணுங்கிறேன் உம்
செரிங்க அப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல இதெல்லாம் பழக்கடைகள் எல்லாமே கிட்ட கிட்டக்கே இருக்கா ஆஹ் கே கேக்குதான் ஆனா வாய்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் லேட் லேட்டா வருது போல
இல்ல இல்ல கேக்குது நல்லதான் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டா ஆகுதுங்களா நான் பேசுறது உம்
ஆஹ் ஆமா
இப்ப கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது
ஆஹ் சரி சரி
பழ பழங்கள் காய்கறி எல்லாமே உங்களுக்கு தினமும் கிடைக்குதா
ஆஹ் தெனமும் கெடைக்கும் நாங்க எங்க தினமும் வாங்குறோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கின்னு வந்துட்டா எல்லா காயும் வாங்கிடுவோம் அதுவே பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அதே எதுக்கு
அதான் நானே திட்டுவேன் காய்கறி கிடைக்கிற ஊர் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னா வேலை இல்லை எனக்கு அப்படின்றாரு
அதுக்குடெய்லி போயங்கதா கொஞ்ச கொஞ்சதிக்கு அப்டினு அப்டி வாங்கிந்தா அதாங்க
அதான் அதான் ஆனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அப்ப அப்போ வாங்கி ஆஹ் செஞ்சிருக்கேன் எங் என்னோட சிஸ்டர் சொல்லி ஒரு தடவை செஞ்சேன் அதனா அது எங்க என்னோட கணவருக்கு புடிக்கல அதனால செய்யறது இல்ல
ஹ
கிரெஞ்ச்சியா இருக்குல்ல
ஆமா நல்லா இருக்கும் வெங்காயம் போடாம தான் செய்வீங்களா மிளகாய் தூள் மஞ்ச தூள் போட்டு ஓஹோ செரிஸ் ஆஹ் அறுத்து போட்ருவேன்
அதான் நம்ம வுட்ல கழங்கு பொரியல் செய்ற மாதிரி
ஆமா வெங்காயம் போட மாட்டேன்னா
அது அதான்
உம் உம் உம் உம் தண்ணி ஊத்துவீங்களா ஆஹ் தண்ணி ஊத் த கூடாது அதுலயே தண்ணி தொழிச்சு தொழிச்சு ஹலோ கேக்குதா கேக்குதுங்களா
நான் பேசுறது எனக்கே எக்கோ அடிக்குதுங்க
அப்படியா இப்ப கேக்குதா
ஆஹ் இப்ப கேக்குது
ஆ சரி சரி
உம் உம்
அது அந்த எக்ஸாஸ்டர் கொஞ்சம் போட்டுந்த பாரு கெட்டாதவே அது தெரியும்
அப்டியா சரி சரிங்க ஆஹ் கேக்குது கேக்குது இந்த உருளக்கெழங்கு இந்த மாதிரி இதெல்லாம் டயட் இருக்கு இருக்மோ சாப்பிட கூடாதா
ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாப்புடலாம் அதகூட இப்ப அம்மாவாச கிருத்திகன்னா நாங்க அத தான் பண்றோம் சாப்பிட்டுதா வாங்க அம்மா அமாவாச கிர்த்திக
ஓ ஆமாம்மா ஆமாங்க ஆஹ்ஆஹ்
சாப்பறோம் பன்னீர் எத்துக்கலாம் பன்னீர் வந்து வெயிட் கொறையும் நைட்
உம் ஆஹ் பன்னீர் வெயிட் அதிகமாகும் அப்டின் ராங்க
பன்னீர் வந்து வெயிட் லாஸ் ஆகும் நீ போட்டு பாருங்க இது
அப்படிங்களா ஆஹ் எனக்கு இவ்ளவு நாள் தெரியாது என்ன சீஸ் பால் ஐட்டம்லாம் நமக்கு வெயிட் ஏர்ற மாரி இதுவும் வெயிட் ஆஹ்
அது வந்து பால் ஐட்டம்னா பால் கெட்டு போது தானே அது ஆகுது அது கொழுப்பலாம் இதுவாய்துல
ஓ அப்புடிங்களா சரி சரி புரோட்டீன் இருக்கா அப்பனா அதுல
வண்ணில பு்ரோட்டீன் கால்சியம் அதெல்லாமே இருக்கு
உம் அப்படிங்களா
லேட்டா செஞ்சேன் அப்படி ஹோட்டல் ஸ்டைல ஆமா
என்ன செஞ்சீங்க பன்னீர்ல
பன்னீர் வந்து கிரேவி மாரி சப்பாத்திக்கு ஆஹ பன்னீர் பட் கேரட் போடுவே நா பன்னீர் பட்டர் மசாலா மீண்ணலான் செஞ்சேன் படிக்கல நாங்க அதுனால அப்படியே செஞ்சுட்டேன் உம் நார்மலா பன்னீர் கிரேவி செ அப்படியே செஞ்சுட்டேன் கன் டிப்ரன்டா ஓட்டல் செய்ரமா செஞ்சேன்
ஆ
உம்
சரிங்க நம்ம குடுத்த நேரம் முடிந்து விட்டதுங்க
ஆஹ் இல்ல இன்னொரு அவறம் இன்னும் ஒரு அஞ்சுது கூட பேசலாங்க இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம்
ஆ கட் பண்றே நானு நீங்க பண்ணுங்க அடுத்து ம் பண்றீங்களா ம்